லோ வணக்கம்ங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்னங்க ஆபீஸ் வேலல்லா முடிஞ்சிச்சுங்களா
ஆ ஆஃபீஸ் வேல எல்லா முடிஞ்சிருச்சிந்தா முடிச்சிட்டு நா வந்து வந்து சாப்டுட்டு வந்து நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்க
செரி செரிங்க நீங்க எப்டிங்க ஒர்க் லைஃபு பேலன்ஸ் பண்றீங்க ஆஃபீஸ் போயிட்டு வரீங்களா என்ன இ ஆ நடைபயிற்சில்லா பண்றேன் சொல்றீங்க அதுக்காக கேட்டே
இல்லங்க நா வந்து ஆக்சுவலா பாத்தீங்ன்னா என்னோட அலுவலகத்துல வந்து பாத்திங்னா ஓர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனு இருக்குங்க இரண்டு நாள் வந்து நம்ம வந்து வீட்ல இருந்து வேல செ செய்யலாம் மத்த மூணு நாள் வந்து ஆஃபீஸ் போனு அ அதனால வந்து நா வந்து வீட்ல இருந்து வேல செய்யலா நா வந்து வேலய முடிச்சுட்டு சாப்டுட்டு என்னென்னமோ வந்து காலைல ஈவ்னிங்குள்ள ஒரு ஒரு மண் நேரோ கண்டிப்பா வந்து நடைபயிற்சி பண்ணுவேங்ளா அப்பதா வந்து ஒடலுக்கும் நல்லது சாப்பிட்ட இதுவுமே வந்து செரிமானமாவுங்க அதனால நா கண்டிப்பா அத வந்து ஃபாலோ பண்ணுவே
நானுமே வந்து பாத்தீங்ன்னா வீட்டு வேல செய்யவே எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரமே இருக் காது ஆனா தினமு வந்து பாத்தீங்கன்னா எனக்கான நேரத்த நா ஒதுக்கி அட் அட்லீஸ்ட் வந்து நடைப்பயிற்சினா நா மேற்கொள்வே முடிஞ்ச அளவு இந்த யோகா இந்த மாரி எல்லா பண்ண ட்ரை பண்ணுவே பட் வந்து என்னால பண்ண முடியல இந்த சிம்பிளான வாக்கிங் வந்து நா வந்து நைட்டு சாப்டாதா கொஞ்ச நேர பண்ணாதா எனக்குமே தூக்க வரு என்னோட பையனுமே ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருப்பா அவனுக்குமே கொஞ்ச இதமாயி பார்க்குல போய் விளாட வச்சாதா அடுத்து வந்து பத் பாத்தீங்னா அவனுக் கொஞ்ச எனர்ஜிடிக்கா அவ ஃபீல் பண்ணிட்டு விளாடிட்டு அந்த ஹே ஆ டயர்டிலே வந்து தூங்கிடுவாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆனா உங்கள பொறுத்தவரைக்கு நீங்க வீட்டுய வேலைய செய்றீங்க கொழந்தைய பாத் றீங்னா அந்த வேலைய செய்யும் போதே வந்து உங்க உடல் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க நெறைய வேல செய்றீங்க னால நீங்க வந்து நெறைய உடற்பயிற்சி செய்றனாலும் சாதாரணமா வந்து நீங்க வந்து நடை பயிற்சி மட்டும் காலையிலே ஆ ஈவினிங்ல பார்க்ல உங்க கொழந்தைய கூப்டுட் போம்போது நடந்தா லும் போதுங்க மத்தபடி நீங்க எல்லா டைமு நடக்கணுனு அவசியோ இல்ல ஏற்கனவே நீங்க வேலை செய்றதுனால ஆ வீட்டு வேல செய்றதுனால கொஞ்சோ உங்ளுக்கு ஒடம்பு வந்து ஒன்னு ரொம்ப பெரிய பிரச் சனையா இருக்காதுங்க
நா கேள்விப்பட்ட வரைக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டாக் டர்கிட்ட போம் போது நீங்க என்னதா வீட்டு வேல செஞ்சாலு நடை பயிற்சின்னு தனியா வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நீங்க வந்து நடந்தாதா உங்களுக் வந்து அந்த விஷ்யோ வந்து நல்லா இருக்கு அப்டின் ன்ற மேரி நா வந்து கேள்விப்பட்டேங்க அதுக்காகவே நா வந்து கொஞ்சோ டைம் வந்து ஆ ஒதுக்கி தாங்க நான் என்னுடைய நடற்பயிற்சி இதெல்லா வந்து நா வந்து பண்ணுவேங்க இப்ப நா வந்து யோகா கிளாஸ் போலான் பாத்துட்டு இருக்கேங்க இங்க அருங்காமையில வந்து யோகா கிளாஸ் வந்து ஒன்னு நடத்துறாங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே யோகான்றது ரொம்பவே வந்து ஒரு தேவையான விஷயங்களா அனால போலான் சொல்லிட்டு நா பாத்துட் இருக்கேங்க உங்களுக்கு யோகா பத்தி எதனா தெரியுங்ளா
ஆ தெரியுங்க நீங்க சொன்னது கரெக்டு தா டாக்டர் சொன்னது கரெக்டு தா ஆனா வந்து நீங்க வந்து நடைப்பயிற்சி நா வந்து பண்ணக் கூடாதுன்னு சொல்லல நீங்க பண்ணலா காலை மாலை ஆனா அது தவிர்த்து நீங்க வீட்டு வேலைகளு நெறைய செய்றன்றதுனால அது கொஞ்ச சமநிலையாயிடு யோகா செய்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யோகா வந்து ஆக்சுவலா நானுமே வந்து ஆ பள்ளி படிவத்துல படிக்கும் போது எங்களுக்கு வந்து யோகா கிளாஸ் இருக்கும் அங்க யோகா சொல்லி கொடு துருக்காங்க நா வந்து ரொம்ப இதுவா வந்து கண்டடினியூஸா யோகா பண்லனாலு அப்பப்போ என்னால முடியிறம் போது டைம் இருக்கும்போது யோகா பண்ணுவ யோகா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தா நீங்க யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்க ஒடம்பு வந்து ஃபிட்டா வச்சுக்கலா
ஆஹ நானுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து ஒரு கிளாஸ் வந்து நடக்கு வாரத்துல ஒரு வாட்டி யோகா க்ளாஸ் அதுலா கத்துக்கணுன்தா அதுல வந்து எனக் சொல்லித் தருவாங்க இன்னொன்னு பிராக்டிக்கலாவே வந்து எக்ஸாம் எலீலா வப் ப்பாங்க அந்த ஆசனம் பத்திலா நம்ம படிச்சுட்டு அது வந்து நம்ம எழுதுறமயி இருக்கு கொஷின்ல கேபீபாங்க இந்த ஆசனம் என்ன பண்ணனு இந்த ஆசனத்துக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு எக்ஸாமாயி வப்பாங்க அதுல தெரிஞ்சதுதா ஆனா வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் வக்கிறதும் ஒரு ஞாபகோ இருக்கு தா நம்மளுக்கு என்னென்ன ஆசனம் ஆனா நம்ம பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல டே தெனமு அந்த ஆசனம் நம்ம பண்ணம் போது நம்ம மைண்ட்ல நல்லாவே ரிஜிஸ்ட்ரு ஆயிரு அப்ப வந்து நம்ம வந்து ஆ பொதுவாவே கொஞ்ச வந்து நம்ம ஈஸியா அத லேர்ன் பண்ணிக்கலா என்னென்ன ஆசனம் இருக்கு அப்டின்றதையே நீ வந்து ஆ இது பண்ணிக்கலா இதனால நம்மளுக்கு மூச்சு பயிற்சில்லா கூடோ நெறைய நன்மைகள் வந்து கெடைக்குங்க மூச்சு தெணறலு அதுக்காக எனக்கு கொஞ்ச மூச்சு பிரச் சனை இருக்குங்க ஒ தெணறு அதனா ல நா வந்து அது போலான்ற மாரி நெனைச்சிட்டு இருக்கேங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு யோகா பண்றதுக் கூடவே வந்து கண்டிப்பா வந்து மூச்சு பயிற்சியு நீங்க பண்ணணு ஏன்னா மூச்சு பயிற்சி தா ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சி பண்ணதுனால என்ன பயனுங்கள்னா உங்க மூக்குல இருந்து அந்த சுவாசம் வந்து நெஞ்சு கு போற சுவா லங்ஸுக்கு போற இது வந்து சீராவு அதே மாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளி ஆ இருமல் கோல்டு அது எல்லாமே வந்து இதுவாவு அந்த மூச்சு பயிற்சின்றது வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து காலை இந்த செய்யறதுதா ரொம்ப ரொம்ப இது அதே மாரி நெறைய சாப்ட்டுட்ட பொறகு யோகா பண்ணக் கூடாது வெறு வயித்துல யோகா பண்றதுதா நல்லது மூச்சு பயிற்ச்சிய வந்து ப்ராப்பரா பண்ணணுங்க இன்கேஸ் வந்து மூச்சு பயிற்சிய வந்து நீங்க ஒழுங்கா பண்லனா அது வந்து பக்க விளைவுகள் எல்லோவு இருக்கும் அதனால நீங்க மூச்சு பயிற்சி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவு பண்ணணுங்க
அப்போல்லா வந்து பாார்த்தீங்கன்னா நா வந்து படிக்கட்டெல்லா ரொம்ப வேகமாக ஏறுவே எறங்குவே அந்த மாரி இருந்துதுங்க இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எனக் கு ஒரு ஒரு ஒரு பத்து படிக்கட்டு ஏறனாலே போதுங்க எனக் க்கு வந்து அந்த அ மூச்சு வாங்குறது வந்து அதிகமாயிடுச்சுங்க ஆ அதுக்காகவே எனக்கு வந்து என்னோட முட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வலி வந்து இருக்குங்க முட்டி வலி பிரச்சனையு ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன டாக்டர் வந்து எனக்கு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அ பொதுவான நடைப்பயிற்சியே போது உங்களுக்கு அப்புறோ முட்டிக்கு வந்து ஒரு எக்சசைஸ் சொன்னாங்க இந்த டவல் இருக்குங்கள அத வந்து முட்டி கீழ வச்சுட்டு இந்த கால வந்து தூக்கி தூக்கி எறக்க சொன்னாங்க அப்புறோ மேலோக்கி கால வந்து காலையில எழுந்தணு ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குதிகால் வலியலா வராது அப்டின்ற மாரி சொன்னாங்க அதுக்கப்புறோ நம்ம இந்தந்த இந்த இது இருக்குலங்க வெரல் அந்த இதுவ வந்து நம்ம உயர் அந்த அ அதுல வெயிட்ட குடுத்து கால வந்து ஒரு மாதரி உயர்த்து வோலங்க அந்த மாரி வந்து அ தெனமு வந்து உயர்த்தி நடக்க சொல்றாங்கங்க இந்த வெரல் இருக்கு அந்த இதுவுல நடக்க சொல்லும் போது அந்த காலையில எழுந்தோல அந்த குதிகால் வலி வருதுன்னு சொ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாவு அப்டின்ற மாரி கேள்விப்பட்டிருக்கே அப்புறோ நம்ம காலையே வந்து பாத்தீங்ன்னா இப்டி கால நல்லா விரிச்சு எந்த நடுல ஒரு கேப் வரும்லங்க பாதத்துல அத வந்து நம்ம சும்மா இப்டி தேச்சு விடணுங்க தேச்சு விட்டு விட்டோம்னா அதுல ரத்த ஓட்ட போவு இந்த குதிகால் வலியிலா வந்து கம்மியாகு அப்டின்றமாயி சொல்லாங்க சொல்றாங்க நம்மளோட பாதம் வந்து அ அஆரோக்கிய மா வச்சுக்கிட்டோனா நம்ம ஒடம்புல இருக்குறது ஆரோக்கியமா அவுங்க நெறைய நரம்புகள் வந்து பாதத்துல இருந்து போகவே இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத த்துக்கே நெறைய வந்து இந்த மசாஜ் மாதிரில்லா பண்றாங்க ரெஃப்லோலாலஜின்னு சொல்றாங்க அதெல்லாமே பண்றாங்க பண்ணும் போது நம்மளோடைய அ ஸ்லீப் சைக்கில்லா வந்து நல்லா இருக்கு அப்டின்ற மாரில்லா நா கேள்விப்பட்டிருக்கேங்க இத பத்தி உங்களுக்கு எதனா வந்து தெரியுங்களா
நீங்க சொன்னதெல்லாமே கரக்டிங் இதெல்லா பண்ணதோட வந்து முக்கியமா வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி இது மாரி இந்த பயிற்சி எல்லாமே பண்ணும்போது நீங்க அதுக்கேத்த மாரி உணவுகளு சாப் புனு ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து பொதுவா பாத்தீங்ன்னா முப்பது வயதுக்கு மேல வந்து முட்டி தேய்மானம் எலும்பு தேய்மானமெல்லா வந்து இப்ப அதுக்கு காரணம் பாத்தீங்ன்னா கால்சியம் வந்து கம்மியா இருக்கு அதனால அந்த போன்ஸ்ச வந்து வலுப்படுத்துவ அந்த எலும்புகள வந் பாத்தீங்க நீங்க வந்து கால்சியம் அதிகமா இருக்குற உணவுகள எடுத்துக் அ அது மாதிரி இருக்குற பால் முட்டை அதுக்கப்பறமேட் பாத்தீங்கன்னா மொள கட்டின பயிரு அதுக்கப்புறமேட்டு பச்ச பயிறு அது மாரி நட்ஸ் வகைகள் இதெல்லாமே வந்து நீங்க வந்து எடுத்து க்ன்னா உங்களுக்கு வந்து உங்களோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா உங்க முட்டியு வந்து பலப்படுத்துங்க அது இல்லாது நீங்க சொல்ற மாரி அக்குப்பஞ்சர் மூறையிலயு வந்து இத வந்து சரி படுத்தலா இதை இது செய்யறதுனால மட்டும் இல்லாதவு நாங்க அதுக்கு ஏத்த மாரி உணவு வகை துலயும் உங்களோட ரெகுலரான நார்மல் ஃபுட் ரொட் நீங்கள நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அது வந்து உங்க ஒடம்புல வந்துற வந்து நல்ல ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுங்க இது ரெண்டுமே சேந்து செய்யும்போதுதா நீங்க வந்து அத வந்து நூறு சதவீத வந்து அத அச்சீவ் பண்ண முடியு ஏதோ வந்து இத மட்டு பண்ணி ட்டு நீங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ச சாப்பிட்டீங்கன்னா வந்து அது வந்து அவ்ளோ சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து செரி ஆவதுங்க அதனால நீங்க வந்து உணவு வகையிலயு கொஞ்சோ ஆ முக்கியத்துவம் குடுக்கனுன்ட்டு சொல்ட்டு நா சொல்றே
ஆமாங்க உணவும் பாக்கணும் நடைபயிற்சி அதுக்கப்புறோம் நம்மளுக் தேவையான எக்ஸசைசுமே பண்ணு அதுக்க ஏத்த டைமு நம்மளுக்கு இருக்கும் போது நம்ம பண்ணனுங்க டைமும் கெடைக்க மாட்ட இருக்கு அதுக்கேத்த மாரி நம்ம ஒர்க் லைஃப் அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா வீட் டு வேலைகள பொழுதோட எழுந்து செய்யறது இந்த மாரி வேலைகள் எல்லா பண்ணாதாங்க இதுக் குமே நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியு ஆ அது வந்து என்னதா பண்ணாலும் வீட்டு வேலைகள் பாக்குறதுலயே போயிடுதுங்க இப்ப எனக்கு என்னன்னா ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு சுத்தி ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அப்ப வந்து நா வந்து ஒரு எடத்துக்கு போயிருந்தேங்க ஒரு பியூட்டி பார்லருக்கு அப்ப வந்து அவங்க வந்து இந்த மாரி கண்ணுக்குல்லா உங்களுக்கு கறுவலையமா இருக்கு நீங்க இந்த மாரி மசாஜ் மாரி எடுத்துக்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக் கு அப்டின்ற மாரி சொன்னாங்க நா அவங்க பொய் சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு நா பெருசா இது பண்ணிக்கலங்க செரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோ அவங்க வெலையு ரொம்ப கம்மியா சொன்னாங்க ஓ ஒரு ஹாப்ஃபனவர் பண்ணுவோ ஒன் பிப்டி மினி ஒன் பிப்டி ருபீஸ் தா சொன்னாங்க சேரி கம்மியா இரு நானுமே எடுத்துக்கனேங்க அவங்க அந்த பண்ணி விட்டுட்டோனா நா வீட்டுக்கு வந்தோனா என்னால உக்காரவே முடியலங்க அந்த அளவுக்கு தூக்கோ இழுக்குதுங்க அது என்னன்னா அந்த எடத்துல நம்மளுக்கு ரத்த ஓட்டோ இல்லாதமே நம்ம அந்த ஃபோன் பாக்குறது ஆ நேரத்துக்கு தூங்காத து அப்றோ நம்ம ஹீட் இதெல்லா சேத்து நம்ம கண்ண வந்து ஆ ஒரு ரத்த ஓட்டோ இல்லாம பண்ணி வெச்சிருக்கு அந்த ரத்த ஓட்டோ குடுக்கும் போது எனக்கு தூக்கோ அவ்ளோ இழுக்குது அப்பதா நெனைச்ச நம்ம காலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத் த்த ஓட்டோ அந்த அளவுக்கு இருக்க மாட்டேர்கு நம்ம எல்லா வெயிட்டு நம்ம பாத பாதத்துக்கு தா குடுக்குறோ சோ அதனால இத பண்ண இந்த இந்த மசாஜ் இந்த அக்கு பஞ்சரு அந்த மாரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு இன்னுமே வந்து நம்ம ஒடம்பு சீராக நெறைய வந்து வாய்ப்பு இருக்குன்ற மாரி எனக்கு உணர முடிஞ்சிச்சு
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க அதுவு இல்லாது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து சனிக்கெழமைல தலைக்கி எண்ணெய் வெச்சு நல்லா தேச்சு குளிச்சாலே ஒடம்புல இருக் சூடு மட்ட கண்ல இருக்க சூடெல்லா வெளிய எடுத்துரு இது வந்து இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமடி இருக்கு நீங்க செலவு செய்யாம வந்து வீட்ல பாத் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல வந்து கற்றாழ செடி இருந்திச்சுன்னா அந்த கற்றாழையில இருக்க ஜெல்ல வந்து நிங்களே வந்து இல்லனா உங்க வீட் வீட்ல இருக்க உங்க ஹஸ்பண்டோ வேற யாரையான்னா வந்து அது வந்து கண்ண வந்து மசாஜ் பண்ற மாரி நீங்க படுத்துட்டு பண்ணா அது அதுவே வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்க கண்ண வந்து கூலாக்கு அதுக்கப்றோ மேட்டு உங்க கண்ணு சுத்தி இருக்கிற கருவலைங்கள் கரும்புல்கள் எல்லா மறையு ஆலிவேரா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கற்றாழை அதுதா சொல்றோ தமிழ்ல ஆமாங்க அந்த முள்ளு முள்ளா இருக்குங்க அத வந்து நீங்க ஸ் ஆ கத்திய வெச்சு சீவிட்டு அந்த ஜெல்ல எடுத்து கன்னத்துல வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கனா அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரொ வந்து உங்களுக்கு யார்னா மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்கனா அது வந்து பாத்தீங்கனா கரும்புள்ளிகள் அதுக்கப்மேட்டு உங்க கண்ணு குள்ளேருக்க கருவிழிகள் இருக்கறது எல்லாமே இதுவாவு அதுவு இல்லாத உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி கண்ட ப்ப சூடெல்லா வெளிய வந்துடுங்க
செரிங்க நான் வந்து அடுத்த வாட்டி ட்ரை பண்ற நானுமே எங்க வீட்ல வந்து பாத்தீங்கனா கற் கற்றாழை செடி வந்து வெச்சிருக்க ஒண்ணுதா வெச்சே பக்கத்துல படர்ந்துடுச்சு பெருசு பெருசாவும் இருக்கு நா அடுத்த வாட்டி கண்டிப்பா அத போட்டு பாக்குறங்க எ கண்ணுக்கு கண்ண சுத் சுத்தி போட்டு பாக்குறங்க செரிங்க உங்ககிட்ட பேசனது மகிழ்ச்சிங்க நறைய தகவல் பகிர்ந்திங்க நன்றிங்க மாலைத்தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்